எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்டா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கேகா சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சுடா நீ சாப்டியா
சாப்ட சாப்ட என்னா டல்லா இருக்குக்கா வாய்ஸு
அதுவா தொண்ட கட்டிருக்கு நெனைக்கிறே டா கொஞ்சோ
செரி செரிக்கா அதுதா சமச்சுட்டீங்களா
ஆ காலையிலே முடுஞ்சிச்சுப்பா ஸ்கூல் பசங்க ரெண்டு பேர் போறாங்களா அதுனால காலையில முடிஞ்சு ச்சு
இன்ன சமச்சிங்கக்கா
இன்னிக்கி சாப்பாடு வச்சுட்டு இது பருப்பு கொழம்புல அது வச்சு அப் ப்றோ வந்து கர்ணக்கெழங்கு ஃப்ரை பண்ணடா
செரி செரிக்கா அதா நா தா சமைக்கணு நைட்டுக்கு புலாவ் மாரி ஏதான செய்யலாமா அப்டி யோசி ச்சிட்டுருக்க
ஓ ஓகே ஓகேடா செரி செரி காலில எல்லா அம்மா கால்ல தம்பில்லா போயிட்டாங்களா வேலைக்கி
போயிட்டாங்க போயிட்டாங்கக்கா அவுங்க காலையிலயே போயிட்டாங்க அம்மா ஆ தம்பி மட்டு ஏதோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஓபன் பண்ணுனு சொல்ட்டு வந்தா வந்து ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா திரும்பி வருவானா என்னனு தெரியல பாக்கணு
ஓ ஓகே ஓகேடா செரி செரி
அது தா புலாவு நம்ம நார்மலா பிரியாணி தாளிக்கிற மாரி தானக்கா
ஆமாடா அதே மாரிதான்டா அதா பிரியாணிக்கு பதிலா வந்து சிக்கன் இது மட்டன் போடுறதுக்கு பதிலா நம்ம வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கணும்டா அவ்ளோதா
அப்படியா எண்ணெ நா சொல்ற கா பாருங்கா கரெக்டானு இல்ல ஏதான வேற எதன ஆட் பண்ணலாமான்னு பாருங்களே நா அதா பாத்துட்டுருந்த செரி யூடியூப்ல அந்த மாரி சேனல்ஸ்லா எதுனா பாக்கலா அப்டின்னு பாத்துட்ருந்த
செரி சொல்லுடா சொல்லுடா நா பாக்குற
ஆ எண்ணெ அதுக்கப்றோ அந்த பட்ட லவங்கோ ஏலக்கா பிரிஞ்சு அந்த பிரிஞ்சி இல அது போட்ட பிறகு நல்லா ஆனியன் குட்டி குட்டி ஆ குட்டியா கட் பண்ணிட்டு அந்த ஆனியனு போட்டுட்டு நல்லா டீப் ஃரை பண்ணிட்ட பிறகு அத எண்ணெ ப்ளஸ் நெய் ஊத்தி இதெல்லா போட்டு டீப் ஃரை பண்ணிட்டு பச்ச மொளகா கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தல திரும்பி டீப் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்ட வெஜிடேபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு அப்ரோ என்ன பொட்டேட்டோ அக்கப்பறம் அந்த பச்ச பட்டாணி அது போட்ட கொஞ்ச நல்லா இருக்கும்ல்லக்கா
ஆமாடா அது கொஞ்சோ வந்து கொஞ்ச பச்ச பட்டாணி வந்து பச்ச வந்து கொஞ்சம் லைட்டா சுடு தண்ணில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோ செரியா
ஓ ஓ செரி செரி ஓகேக்கா அப்ப அது அதெல்லா ஆ அப்ப அதெல்லா போட்டு கொஞ்ச சால்ட் போட்டு நல்லா ஆயில்ல ஆ லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்றம் தேங்கா பால் எப்படிக்கா தேங்கா பால் ஊத்தலாமா இல்ல எப்டிக்கா
ஆ அது வந்து தேங்கா பால் சாதம்னு தனியா பண்ணுவாங்க அதுக்கு வந்து தேங்கா பால் உத் துவாங்க உனக்கு தேவப்பட்டா நீ வேணும்ன கொஞ்ஜூண்டு தேங்கா புழிஞ்சு ஃபஸ்ட் பால் எடுத்து வச்சுக்கோ செரியா வேன்னா அது ஊத்தி கூட பண்ணிக்கலா அது பண்ணாலு இன்னும் கொஞ்ச நல்லா ரிச்சா தா இருக்கு டேஸ்ட் நல்லாதாருக்கு
ஆ ஓகேக்கா அப்போ நா கொஞ்ச தேங்காப்பால் ஆட்
ஆனா அந்த தேங்கா பால் வந்து பொறுத்த வரைக்கு இப்ப போட மாட்டாங்க இந்த கா வெங்கா இதிதா காய்கரில்லா வசங்கனதுக்கு அப்றம் அப்ரோ வெந்ததுக்கு அப்ரோ அரிசி போட்டு தண்ணி தண்ணி ஊத்திடுவோனா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அரிசியு போட்டுட்டு அப்ரோ மூடி வப்போ பாத்தியா உப்ப எல்லா போட்டு அந்த டைம்ல மேல அப்டியே ஊத்தி உட்டு அப்டியே முடி வச்சருவாங்க குக்கர
ஓகே ஓகே அப்ப அந்த மாரிதா பண்ணணு கரெக்ட்டாக்கா
ஆமா ஆமா டா அப்டி பண்ணாதா இதா என முன்னாடி போட்ட அது இதுவாருன்னனு நெனக்கற தேங்கா பால் கொஞ்ச திரிஞ்சுடு ஏதோ சொல்லுவாங்க நா இது வரைக்கு பண்ணதில்ல பட் அப்டித்தா பண்ணுவாங்க அப்ப வந்து எல்லாமே போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சோன அரிசியு போட்டுட்டு லைட்டா கோதி வந்து இந்த பால எடுத்து ஊத்திட்டு இல்ல உப்பு போதுனா பாத்துக்கோ எவ்ள போடணுமோ பா ட்டு அதுக்கப்றம் களோஸ் பண்ணி விட்டு அப்ப வந்து முடிஞ்சிடும் அந்த இது கரெக்டா இருக்கும்னு நனைக்கறே
அப்ப எது தூள்லாம் எதுவும் போட வேணாம்ல்லக்கா எந்த தூளும் போட வேணாம்
தூள் வந்து கரம் மசாலா வேணா கொஞ்ச போட்டுக்கோடா கரம் மசாலா தூள் மட்டு போட்டுக்கோ பிரியாணி மசாலா தேவப்பட்டா போட்டுக்கோ இல்லன்னா கரம் மசாலா போணு மத்தபடி வேற எதுவு போட வேண்டாம் ஏனா தேங்கா பால் ஊத்துறல்ல அதனால வேண்டாம் இதுவே தாராளம்னு நெனைக்கறே
ஓகே அக்கா லாஸ்ட்டா அது குக்கர்ல்லாம் வக்கலான்னு இருக்கேச்சு கொஞ்ச கொத்தமல்லி எலயும் புதினா எலயும் போட்டுட்டு
லைட்டா வந்து எ நெய் வேனா மேல லைட்டா ஒரு ட்ராப் ஊத்தி விட்டுக்கோ இல்லன்னா அப்பறம் நீ ஓபன் பண்ணும் போது கூட லைட்டா மேல நெய் கொஞ்ச ஊத்தி விட்டுட்டு அப்பறம் களரி அப்டியே எடுத்துக்கலாம் விசில் வந்து பாத்தன்னா ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு ரெண்டு விசில் வை ஓகேவா அப்பதா கரெக்டா இருக்கும் இல்ல தண்ணி வந்து ஒரு வச்சா தண்ணி வந்து கொஞ்ச கொழ கொழன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாரி ரைஸ் ஒட்டிட்டு இருக்கும் ரெண்டு இருக்கும் மாரி கொஞ்ச ட்ரை ஆயிடும் ரைஸு
ஓகேப்பா அப்போ எவ்வளவுா தண்ணி ஊத்தனும் அதுக்கு இப்ப ஒரு களாஸ் அரிசி போடுறன்னா மூணு பேர் சாப்பணு எவ்ள கிளாஸ் அரிசிக்கா போட்ணு
மூணு பேரு சாப்பறதா இருந்தனா ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டாலே வந்து தாராளம தான் ஓகேவா அதுவே கொஞ்ச அதிகமா தா சாப்பலாம் ரெண்டு கிளாஸ் போதும் ஓகேவா ரெண்டு கிளாஸ் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்ப இப்ப ரெண்டு கிளாஸ் போடுனா அப்ப வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஆ ஊத்தணும்
ஓ செரிக்கா அப்பா மூணு க்ளாஸ் தண்ணி செரிக்கா அதா அத பெசாம நைட்ல அந் மாரி பண்ணில்லாமா ஏனா குமா வெக்கணு தோச ஊத்தணு இல்ல இட்லி ஊத்தணு இது பண்றதுக் அது பண்ட்டு போய்ல்லா
ஆமா கண்டிப் அதுவும் அதுவும் கரெக் ட்டு தா ஆமா இந்ய ரைஸ் போட்டா முடிஞ்சு போய்ரு வேல
எப்டி குருமாக்கு இத் இதேதா போட்ணு
ஆமா ஆமா கண்டிப்பா இதுதா போணு இது போட்டா பரவால்ல வேண்ணா முட்ட வேணுமா உன்னுக் கொஞ்சொ முட்ட வந்து ரோஸ்ட் மாரி கூட பண்ணி வெச்சுக்கோ சைடிஷ் தேவப்பட்டுதானா
ஆ ஓகேக்கா அப்ப நா எண்ணெய்ல போட்டு சும்மா உப்பு மொளகாத்தூள் போ ட்டு அத வறுத்து ஃப்ரை மாரி பண்ணிற்றே
ஆமா ஆமா அந்த மாரி பண்ணிக்லாம் பாயில் பாயில் பாயில் பண்ணிட்டு முட்டய கொஞ்ச வேக வெச்சுட்டுல ரெண்டா அது வந்து இது பண்ணிட்டு ஒடச்சிட்டு முட்ட ஓட எடுத்துட்டு ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு அத வந்து எண்ணெ கடாய்லெல்லா கொஞ்சோ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு அப்புறம் மெளகாத்தூளு அப்புற வந்து கொஞ்சுன் மஞ்சத்தூளு அப்புறோ பெப்பரு தூள் இருக்குல்ல அது
ஆமா
இதெல்லா வந்து சிம்மில வெச்சுதா போடணு போட்டுட்டு வேணுனா கொஞ்சோ கர மசாலாத்தூள் லைட்டா அந்ல ஃப்ளேவருக்குதா சேத்துக்லா இதெல்லா சிம்ல ஏனா ரொம்ப கூட்டிச்சா தீஞ்சு போய்டு போட்டுட்டு நீ வந்து ஆஃப் பண்ணிடு லைட்டா அந்த இது அந்த ஸ்மெல் கொஞ்சோ இதான ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்டு இந்த முட்டய வந்துல அது மேல எத்தச்சு அப்டே கொஞ்சோ ஒரு மாி ரோஸ்ட் பண்ணமா பண்ணி எடுத்தா கூட நல்லாருக்கு
செரி ஓகேக்கா ஓகேக்கா அப்போ இதுதா பண்ணில்லா பெசா அக்கா உங்க ஊர்லெல்லா என்ன டிஷ் ரொம்ப ஃபேமஸா போய் இப்ப ஒரு கேரளா ஒரு ஒரு ஒரு ஒரு ஊர்ல இப்போ பாத்தீங்ன்னா திருப்பதின் பாத்தீங்ன்னா அங்க ஒண்ணு இருக்கு இப்ப கேரளானா அங்க ஒண்ணு இருக்கு அந்த மாரி உங்க ஊர்ல என்ன டிஷ்ஷுக்கா
எங்க ஊர்ல வந்து பாத்தா எல்லாமே தா ஆனா மோஸ்ட்லி வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் பாத்தனா வ அவியல் காய்கெறி வந்து பாத்தனா அவியலு சாம்பார் இ இதெல்லா வந்து ரொம்ப ஃபேமஸு அப்பற கிச்சடி கிச்சடி வந்துன்னா வெள்ளரிக்கா போட்டு பண்ணுவாங்க தயிர் ஊத்தி வெள்ளரிக்கா இருக்குல ஆ வெள்ளரிக்கா வந் மலபார் வெள்ளரிக்கன் சொல்லி வாங்கணு பெருசா அத வாங்கிட்டு அத வந்து நல்லா குட்டி குட்டியா பொடி பொடியா கட் பண்ணிட்டு அத வந்து குக்கர்ல வந்துல்ல அது மட்டுந்தா போட்ணு த தண்ணில்லா ஊத்தக்கூடது ஏனா பிகாஸ் அதுல்யே தண்ணி வந்துரு வேகம்போது ஆனா அதுக் கூட லைட்டா கொஞ்சோண்டு உப்பு சேத்து விசில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் போட்டு வேக வெச்சிண்ணு வேக வெச்ட்டனா அது நல்லா இதுவாயிரு வெந்ததுக்கு அப்பற என்ன பண்ணு அது அப்டியே இருக்கட்டும் மசாலா என்ன பண்ணுவேன்னா மிக்சில வந்து ஆ பச்ச மொளகா ரெண்டு மூணு பச்ச மொளகா அதுக்கப் காரத்துக்கேத்த மாரி ரெண்டு மூணு பச்ச மொளகா அதுக்கப் பறோ வந்து கொஞ்சோ இது அ சின்ன வெங்காய இருக்குல்ல அது ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு பல்லு சின்ன வெங்காயோ அப்புற பச்ச மொளகா அப்பற வந்து கொஞ்சோ இது ஜீரகோ இரு க்ல கொஞ்சோ லைட்டா ரொம்ப நெறிய வேண்டா கொஞ்சோ இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாரி அரச்சிண்ணு தேங்கா தேங்கா ஓகேவா தேங்கா திருவல் அதயும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாரி அரச்சிட்டு நல்லா ரொம்ப பேஸ்ட்டா அரை அரைக்கனும் முடிஞ்சளக் எவ்ளோ அரைக்கமுடிமோ அவ்ளோ தூரொ பேஸ்டா அரச்சு அத எடுத்து வச்சுக்கணும் வச்சிட்டு என்ன பண்னும் இந்த இது இருக்குல்ல நம்ம வேக வச்சோல்ல இதுல வெள்ளரிக்கா இதுல அதுல வந்து இந்த பேஸ்ட்ட வந்து எடுத்து ஊத்திட்ணு ஊத்திட்டு ஆ அப்ப வந்து நம்ப ஊத்தும் போது நொம்ப தண்ணியா ஊத்தக்கூடாது சரியா தண்ணி எல்லா சேக்கக் கூடாது அப்டியே ஊத்தி கொஞ்சொ இது பண்ணிட்டு அத வந்து உப்பு கொஞ்சொ போட்டு நம்ம தேவைக்கு ஏத்தமா உப்பு போட்டு சூடாக்க வச்சிர்னு அடுப்புல சூடா க்கி கொஞ்ச கொதி வந்து நல்லா சூடானொன்ன அப்புற ஆஃப் பண்ணி விட்டிட்டு அப்புறம் ஃபேன்ல எத்து ஆற வச்சுணு ஆற வச்சதுக்கு அப்புறொ தயிரு கட்டி தயிரு வச்சிருக்கணு ரொம்ப புளிப்பு இல்லாம கட்டி தயிரு வந்து கொஞ்சொ எடுத்து வச்சுக்கனு எடுத்து இந்த தயிர வந்துல அதுல ஊத்திட்னு ஆ நம்ம ஆர வச்சிருப்போல ஆரனதுக்ப்புறம் தயிர் ஊத்தணும் சூடா ஊத்தன்னா தீஞ்சு போயிரு ஒருமாரி திரஞ்சு போயிரு
ஆமா ஆமா பாத்தே தண்ணி தண்ணி விட்ரு
அதனால ஆர்னதுக்கு அப்பறொ இந் தயிர வந்து கட்டி தயிர எடுத்து ஊத்திட்டு நல்லா களறிட்டு உனக்கு எவ்ளோ உப்பெல்லா கரெக்டா இருக்கான் பாத்துக்கோ பாத்து தாளிச்சு மட்டு ஊத்தணு கொஞ்ச என்ன ஊத்தி மோஸ்ட்லி இதுக்கு தேங்கா எண்ண ஊத்தி தாளிச்சா நல்லா இருக்கூ ஃபிளேவர் நல்லா டேஸ்ட்டா இருக்கூ அதுல வந்து தேங்கான்ன அப்பறொ வந் து கடுகு அதுக்கப்புறோ வந்து காஞ்ச மெளகா ஓகே வா போட்டுட்டு அவ்ளோம் போட்டு அப்புறொ கறிவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு அப்டியே கா கொஞ்சொ இதானொன்ன சூடான ஒன்ன என்ன சூடான ஒன்ன எல்லா போட்டுட்டு அத எடுத்து என்ன இதுல ஊத்திட்ணு ஊத்திட்டு கெளரி விட்டா போது அவ்ளதா
ஓ ஆ நல்லா இது கொஞ்சொ பெரிய வேலையா இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லாருக்கு தண்ணியே ஊத்த மாட்டீங்க்ளாக்கா இதுல
ஆ தண்ணி ஊத்தக் கூடாது ஏன்னா தண்ணி ஊத்துனா ரொம்ப கா ரொம்ப என்ன சொல்றதுக்கு அந்த இந்த மோர் கொழம்பு மாதிரி ஆயி போயிரும் ஓ கே வா பட் இது மோர் கொழம்பு கெடையாது இது வந்து கிச் கிச்சடின் சொல்லும் போது கிச்சடி பச்சடின்லா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க இப்டி தொட்டு சாப்ற மார் தானே இருக்கூ அப்ப வந்து தண்ணி கன் கன்சிஸன் வந்து கம்மியா தான் இருக்கணு ஏன்னா வந்து இதுல வந்து அல்லாது வெள்ளரிக்கால வந்து தண்ணி நல்லா ஊறுல்ல அப்ப வந்து நம்ம இன்னு தண்ணி சேக் இருக்கும்போது அது இனி தண்ணி இதுவாயிரு அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேக்காம நல்லா கட்டியா இருக்கு அத அப்டியே இந்த இந்த சட்னி ப பா இந்த கட்டி சட்னி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயே கொஞ்சோ அத விட கொஞ்ச இதுவா இருக்கூ அத வந்து நம்ம சைடிஷா வந்து தொட்டு சாப்ட போது நல்லாருக்கூ
அப்போ இத சாப்பாட்டுக்கு இத அந்மாரி வச்சுப்பீங்க மோஸ்டா தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்லாம் போல இல்லக்கா
ஆ செலது சாப்டுவாங்க பட் நாங்க வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு தா யூஸ் பண்ணுவோ நாங்கா சாப் சாப்பாடு சாம்பாரு அப்பறோ இது யூஸ் இது வச்சுபோ இல்ல பருப்பு கொழம்பு கூட வச்சி சாப்டுவோ அப்றோ அவியல்னா வந்து எல்லா காய்கறிமே போட்டு வே இது பண்ணி தேங்கா போட்டு ஆ மசாலா தே மஸ் தேங்காதா தேங்காவு பச்ச மொளகா நா இப்ப சொன்னே இதே மாரி தேங்கா பச்ச மொளகா இதா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டு இதுன்ட இது போட்டு இந்த இதலா கொட்டிட்டு அதுக்கப்றோ கொஞ்ச தேங்கா எண்ணெ அதுக்கு வந்து ஆனா அத அவிலுக்கு தாளிக்க மாட்டோ சும்மாதா வெறுமனயாதா பச்ச காய வேக வச்சிட்டு இது இந்த இந்த இன்கிரீடன்ஸ் எல்லா போட்டுட்டு அப்புறோ வந்து தாளி மேல வந்து எண்ணெ மட்டு தேங்கா எண்ணெ நெறய ஊத்திட்டு கறிவேப்பிலையு அப்டியே கொத்து பிச்சு போட்ருவோ போட்டு அது கொஞ்ச நல்லா அப்டியே மூடிவுட்டேன்னா நல்லா வெந்து நல்லா அது கூட எல்லா மிக்ஸன் நல்லா வந்துரு வந்ததுக்கு அப்றோ அத அப்டியே எடுத்துக்க வேண்தா சூப்ரா இருக்கூ கெ கெளறி விட்டா போது நல்லா இருக்கூ அவியலு
ஓகே ஓகே அதுதா அதுதா செரி செய்யலா அப்டின் சொல்ட்டுதா இப்ப கரட்டா நீங்க கால் பண்ணா வு நீங்க சொல்லிருங்க எப்டியே பேஸ்னா ஒரு ஐடியா கெடச்சுரு அப்டின் சொல்ட்டுதா பண்ணே தங்க்ஸ்கா தங்க்ஸ்கா ரொம்போ ஆ கண்டிப்பா கண்டிப்பாகா ஆ போய்ட்டு என்னன் பாக்குறேகா வச் வச்சர்றே இந்தா வாரே கூப்ட்டுட்டு இருகாங்க ஆ ஓகே